நல்லா இருக்கீங்ளா
ஆ நானு நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க மதிய சமையல் ஸ்டார்ட் பண்ட்டீங்ளா
இப்ப வரைக்கு இல்ல இனிமேதா ஸ்டார்ட் பண்ணனு நீங்க எப்டி
ங்களா ஆ ஹா நா மட்டனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டே மட்டன் வேக வச்சாச்சு இனி மசால் மட்டு இது பண்ணனு ரச வக்கெணு அது மட்டுந்தா வேல இனி நைட் மதிய சாப்டம் போது ரைஸ் வச்சா போது
ஆ மீனு வாங்கி வந்து குடுங்க அப்டின் சொன்னது இன்னு மீனுமே வர்ல வீட்டுக்கு என்ன தேவையோ அத மட்டு செஞ்சு வெச்சுட்டு அறிஞ்சு வெக்கிறதுலா அறிஞ்சு வெச்சிட்டு வந்து ஒக்
ம் சேரி சேரி உங்களுக்கு எப்டி கடல் பக் க்கத்துலனால மீன்லா ரொம்ப வெல கம்மியா கெடைக்குமா
ரொம்ப கம்மினு சொல்லிட முடியாது இப்போ நீங்க அங்கலா எவ்ளோன்னு வாங்குறீங்க சும்மா நார்மலா மீன் வாங்க போனா உங்களுக்கு எவ்ளோ ஆகு
பிரான் வந்து எடுத்தீங்னா ஒரு கிலோ எப்டியு ஐநூறுல இருந்து அறநூறுவா சொல்லுவாங்க பிரான் பிரான் வந்து அறநூறு சொல்லுவாங்க வஞ்சர மீனு வந்து பாத்தா ஒவ்வொரு நேர ஒவ்வொரு ரேட்ல இருக்கு ஒரு நேர ஆயரோ ஒரு நேர ஆயிரத்தி நூறு இருக்கு ஒரு சில நேர எழநூறு ரூவால குடுப்பாங்க எதுமே இது பண்ண அதாவ்து அந்த அந்தந்த டைம் அவ்ங்கக்கிட்ட ஸ்டாக் வந்து முடிச்சாகணு இப்ப கொஞ்ச லேட்டா போறோ அவ்ங்களுக்கு வந்து அது வித்தாகணு நெனைச்சோனா டக்குனு ரேட்ட பாதியா கொறச்சிருவாங்க
அப்டியா செரி செரி இங்கப் பாத்தீங்கனா இங்க வந்து பிரான் வந்து பாத்தீங்கனா ஒரு நானூறுபாக்கு வாங்கலா கிலோ
கிலோ ஆ
கிலோ வந்து நானூறுபா மீன்லா வாங்க போனோ அப்டினா கண்டிப்பா ஒரு நானூறுலருந்து ஐநூறுபா ஃபுல்லா வாங்கிர்லா
ம் பரவால்ல ஐநூறுபாக்குள்ள வாங்கிர்லாடா வஞ்சர மீன்லா என்ன ரேட் இருக்கு உங்களுக்கு அங்க
இங் அறநூறு எழுநூறுவா வருங்க எழுநூறுவா வந்துரு
ஓ அப்பனா பரவால்ல சூப்பர் இங்கே ஆயர்ரூவாய்க்கு கொறையாது எப்பவுமே அந்த ஒரு தடவ எழநூறுவாய்க் வாங்கிட்டு வந்தாங்க எழுநூறு முக்கா கிலோக்கு அதுக்கடுத்தடவ போம்போது அவுங்க அன்னைக்கு ரேட் கூட்டிட்டேன்ட்டாங்க
அதுதா அது ஆமா மீன் பாத்தீங்கனா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்டு தா சொல்றாங்க போய் பாத்தோனா அதுவு நீங்க பாத்தீங்னா இந்த ஞாயித்துக்கெழமலா அதிகமாஸ் ம்
காலைல போகும்போது ஒன்னா சொல்றாங்க இந்த பன்னெண்டு மணி பன்னென்ரை கிட்ட ஒருவேள லேட்டா எந்திரிச்சோ அப்டின்னு அந்த மாரி போகும்போது அப்ப வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது அவுங்க கெளம்பணு விக்காம வேஸ்ட் ஆயிடக் கூடாதுன்னும் போது மட்டு வேற இது பண்ணி கொறச்சுக்கிறாங்க
ஆ ஆமா ஆமா நா கூட இந்த மாரிலாம் பண்ணுவே என்னன்னா சேரி எதுக்கு காலைல போயிட்டு அவ்ளோ கூட்டத்துல நின்னு வாங்கிட்டு பொறுமையா போய் வாங்கிக்லா அப்டின்னு சில சமயம் வந்து இந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு டே ஏன்னா பதினோரு மணி வரைக்குமே கும்பல் இருக்கு எப்பவுமே கூட்ட இருக்கு அங்க பன்னெண்டு மணிக்கிட்ட போய்ட்டு பாத்தா அந்த நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அப்ப போய்ட்டு வாங்கிட்டு வர றது அந்த மாரி நானு எப்பவாது நடக்கு என் வீட்ல
ம் கிராந்தா நம்ம வாங்குனனா ஃபுல்லா முக்கால்வாசி நமக்கு வேஸ்ட் ஆய்டு நானூறு கிராம் போய்டும்ல ஒரு கிராம் ஒரு கிலோ நம்ம பிரான் வாங்குனோனா எப்டி ஒரு நானூறு கிராம் குர வேஸ்ட் ஆய்டு
ஆமா மா கண்டிப்பா ஆனா என் பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு
அதா பிரான் வந்து வீட்ல எல்லாருக்குமே புடிக்கு பசங்களுக்கு சேர்ந்து ஏன்னா நம்ம வந்து தைரியமா குடுக்கலா முல்லு சிக்காதுல நமக்கு வந்து அதனால தைரியமா குடுக்கலா அதுதா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்சு பிரான்ல
ம் ம் நீங்க ஃப்ரை பண்ணியா குடுப்பீங்க
இல்ல நா ஃப்ரை பண்ணுவே ஒரு சில நேர எதாவது பாத்துட்டு நெறய கிரேவி எதாவது யூடியூப்ல பாத்து ட்ரை பண்ணுவ ஆ‌ ஃப்ரை பண்ணியு குடுப்ப ஒரு தடவ இந்த கீ ரோஸ்ட் அந்த மாரி பண்ணி இந்த கிரேவி மாரி இருக்குல பிரான் கீ ரோஸ்ட்ன்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு சாப்ட்ற மாரி அந்த மாரி பண்ணுவ
ம் வேலைல்லா காலைலயே முடிச்சிருவீங்ளா நீங்க எப்பவுமே இல்ல
அப்டி இல்ல இங்க வந்து எப்டின்னா நெனச்ச நேர வாங்கிட்டு வருவாங்க அடுத்து எப்ப வேணுமோ அப்ப சாப்ட்டுக்குவோ அதாவது இந்த டைமுக்கு எனக்கு சாப்பாடுன்லா கெடையாது வீட்ல வந்து என் ஹஸ்பண்டுமே அப்டிதா அவங்க ஒரு சில நேர ஒன்ற மணிக்கு கூட வாயின்ட்டு வந்து குடுப்பாங்க அத நா சமச்சி முடிக்கு போது ஆறு மணி ஆய்டு சரி ஒன்ற மணிக்கு போறாங்கள போய்ட்டு செரி ஓகே நம்ம கம்மியா வாங்குவோல்லா கெடையாது ஒரு நாள்ல போய்ட்டு மீன் வந்து வாங்கிட்டு வன்ட்டாங்க அது எப்டினா மீன் குழம்பு வைக்கணு மீன் ரோஸ்ட் வைக்கணு அதோட கணவா வருவல் வைக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் போடு கூட பிரான் என்ன பண்ண முடியுனா
எப்டி இவ்ளோத்திதயு ஒரே நாள்ல சமைக்க முடியு
வச்சிருவ அத மாரி லேட் ஆகுல அதாவது அவுங்க போம்போதே ஒன்ற மணிக்கு தா போவாங்க போய்ட்டு இவ்ளோ வாங்கிட்டு வந்ருவாங்க அப்ப அது வரைக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க
இப்ப ஒரு ஒரு ஒன்றரை மணிக்குங்க நீங்க பசங்களுக்காவது குடுத்தாகணுல்ல சாப்பாடு
அவங்களு அதுக்கு தகுந்தமார்க்கி இல்ல இல்ல அவங்களுமே அதுக்கு தகுந்த மாரி வீட்ல எது என்ன குடுத்தாலு ஓகே சாப்ட்டுப்பாங்க ஒன்னு இல்ல காலைலக்கு சுண்டல் காலைலக்கு சுண்டல் அவிச்சு வச்சுட்டாலே போது அவங்களுக்கு
ம்
அந்த மாரி அதாவது இருக்கறத வச்சு ஸ்நாக்ஸ் எதுனாலு சாப்ட்டுக்குவாங்கலே தவிர்த்து எல்லாருமே வீட்ல லேட்டா வாங்குவோ லேட்டா சாப்ட்றது அப்டியேதா போய்டு அதாவது வேகமா எந்திரிக்கிறது அந்த மாரியே கெடையவே கெடையாது
இருந்தா உங்க மாமியார்ல்லா எதுவு சொல்ல மாட் டாங்ளா
அவங்க இரு அவங்க இல்லல இப்ப அவங்க ஊருக்கு போயிருக்காங்க இன்னைக்கு வந்துருவாங்க நீங்க வேற ஏ
இல்ல அதுதா ஏன்னா இதெல்லா வந்து என் வீட்ல நடக்காது இப்டி எல்லா ஆய்டு ச்சுனா நம்மள வந்து பயங்கரமா கேள்வி கேக்க வேண்டியது
அதாவது அவங்க வந்து இங்க வீட்ல இருக்கு போது எப்டி இருக்குனா அவங்க வந்து தூங்க விட மாட்டாங்க அவங்க எப்டி இருப்பாங்கனா ஞாயிற்றுக்கிழம இருமா வேலைய முடிச்சுட்டு ஃப்ரீயா ஆய்ருவோ சொல்லிட்டு தம்பி தம்பி தம்பி தம்பின் ஆறு மணில இருந்து எழுப்பிட்டே இருப்பாங்க அவங்க அதுலயே டென்ஷன் ஆய்ட்டு ஏழு மணிக்கு போய் வாங்கிட்டு வ்ந்து குடுத்துருாங்க அதே நம்ம கெஞ்சுனோனா பிளீஸ் பிளீஸ் ஒரு பத்து நிமிஷ அப்டின் சொல்லுவாங்க அர மணி நேர கழிச்சி போனோனா பிளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷ ஒருமணி நேர கழிச்சு போனா இதா நடக் அப்ப என்ன பண்றது செரி ஓகே எப்பானலும் வாங்கிட்டு வாங்க ஓகே அவங்க வந்து கொஞ்ச நொய்யி நொய்யி நொய்யி நொய்யின்றனால எந்திருச்சு ஓடிடுவாங்க அய்யய்யோ மு முடிலன்ட்டு அவுங்க வந்து இவங்க என்னா சொன்னாலுமே அவங்க சொல்றத மட்டும் தான் சொல்ட்டே இருப்பாங்க டயர்டா இருக்குமா இப்ப வாங்கிட்டு வந்துட்டுகுடுதுங்களாமே டயர்டா இருக்குமா வாங்கிட்டு வந்து கூட தூங்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏமாத்திறது என்னன்னா அவங்க இங்கதான் வர்றாங்க அதனாலதான் ஐயோ கடவுளே இந்த சண்டே போய் நம்ம தூங்கவுடாம போயிட்டோமே நம்மள என்ன இப்டி பண்ட்டாங்க
நீங்க ஜாயின்ண்ட் ஃபேமிலி ஒன்னாதான் இருக்கீங்க எல்லாரும்
அதாவது அவங்க மாமன்னார் வந்து தவறிட்டாங்க நானு ஹஸ்பண்ட் பசங்க இவங்க மட்டும் மட்டம்தான் இருக்கும் மாமியார் மட்டம்தான் இவங்களுக்கு எப்டின்னா இவங்களுக்கு எப்டின்னா சாப்பாட்டு விஷயத்துல பசிக்குதோ பசிக்கலையோ அந்த டையத்துக்கு சாப்டுவோம் அப்டிம்பாங்க எங்க மாமியார் பசி காட்டி எப்டி சாப்ட முடியும் வேணாம்னு சொல்லிட்டோம்னா ஓ அப்டி நீங்க வேல குறைக்கிறதுக்காக வேணாம்னு சொல்றீங்களா என் ஹஸ்பண்ட்மே பசிகாட்டி சாப்டவே இல்ல எனக்கு வேண்டவே வேண்டான் சொல்லுவாங்க
ஆனா நீங்க இப்ப காலையில ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆனா சாப்ட்டுட்டு அப்டிதான் அப்டி இல்ல
பசிச்சா மட்டும்தான் உண்மைய அதாவது நான் என்னன்னா நானும் வெயிட் அதிகம் அவங்களும் வெயிட் அதிகம் பசிச்சா சாப்பிட்டுக்குவோம் பசிக்காட்டி நமக்கு நல்லது இல்ல நமக்கு நல்லதுதான் பசிக்காட்டி அப்டியே சொல்லிட்டு இப்ப கொஞ்சோம் வெய்ட்டு வேற அந்த ஆப்ரேஷன் பன்னதுல இருந்து‌ வெயிட் நானும் போட்டுட்டேன்
சிஸ்டர் அப்டிதான் சொன்னாங்க நான் வந்து இப்ப பாரத்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சன கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருந்துச்சு ஆ அதனால நான் ஹாஸ் பிடல் போனதுக்கு அவங்க இப்டிதான் சொன்னாங்க நீங்க வந்து பசிச்சா சாப்டுங்க இந்த வந்து இந்த மூணு வேலையும் சாப்டணும் தொடர்ந்து அப்டிதான் இருக் ஒன் ஒன்னா நெனைக்காதிங்க உங்களுக்கு பசிக்கும் போதல்லாம் மட்டும் கொஞ்சோ கொஞ்சமா நீங்க அஞ்சு வேலையா கூட சாப்டுங்க ஆனா எடுத்துக்கோங்க அப்டின்னு
எனக்கு பசிக்க மாட்டுது அதுதான் வந்து அவங்க என்ன நெனைச்சுக்கிறாங்கன்னா ஓ வேலை பாக்கணும் அதுக்காக உனக்கு பசிக்கலன்னு சொல்ற அப்டி எடுத்துக்குவாங்க இவங்களும் எனக்கு பசிக்கல என்னை விட்டுருங்க அப்டிம்பாங்க கேக்க மாட்டாங்க அது எப்டி உனக்கு பசிக்காம இருக்கும் ஓ உ ஒய்ஃப் வேல பாக்குறனால உனக்கு வேலை குறைக்கலாம்னு பாக்குறயா வைஃப் வேலைய குறைக்கலாம்னு பாக்குறே நான் கூட சமைச்சு தந்துடுறேன் சாப்டுறியா அப்டின்னு வாங்க எனக்கு வேண்டா அது அதுதான் எங்களுக்கு பிரச்சனை வருமே அதாவது அந்தந்த டைமுக்கு நம்ம போட்டுட்டே இருக்கணும்னா எப்டி முடியும் இல்ல அது வந்து அதெல்லாம் இல்ல அவங்க அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க நாங்க இருக்கிறது நாங்க வந்து இவ்ளவுதான் இப்ப வந்து நானும் என் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு சமைக்கணும்னா அத அவுங்க சாப்ட்டுக்க மாட்டாங்க அதாது ஏ கையால சாப்டக் கூடாதுன்னு ஒரு கொள்கை அவுங்களுக்கு
அப்டியா அவங்க தனி
அவங்க மட்டும் தனியா சாப்பாடு வச்சக்குவாங்க மட்டும் தனிய சமைச்சுக்குவாங்க அதாவது அவங்க பிளான் என்னன்னா இவங்க வந்து நெனைச்ச நேரம் ஃபரைட் ரைஸ் வேணும் நெனைச்ச நேரம் இது வேணும் அது வேணும்னு கேப்பாங்க அப்போ செஞ்சுட்டு லேட் ஆய்டுதுல அவுங்க வந்து டைம்க்கு சாப்ட்டாகனும் ரொம்ப கொஞ்ச ஹெல்த் கான்சியஸா இருக்கணும்னு நெனப்பாங்க அவங்க எழுபது வயசு ஆகுது இன்னும் ஃபிட்டா இருக்கணும் நடந்துட்டே இருக்கணும் அப்டி பண்ணிதான் இப்ப கொஞ்சோம் உடம் முடியாம போய் இப்போ ஹாஸ்பிட்ல போய் அட்மிஷன் ஆகி அட்மிட் ஆய்ட்டா இப்ப தான் கொஞ்சோம் ரொம்ப முடியல இப்பதான் கொஞ்சம் நடக்க நிக்க முடியாதனால கொஞ்சோம் சென்டர்ல சேர்த்துருந்தோம் இப்ப நடக்க ஆரம்பிச்டாங்க அதனால இன்னைக்கு தான் வறாங்க அதனால தா இனிமே எங்க லைஃப் ஸ்டெயிலே திரும்ப மாறிடும் அவுங்கவுங்க கொஞ்சோ இதுலாட்டி புரிஞ்சக்கணுல்ல நாங்க இங்க வெயிட் அதிகமா இருக்கோ நாங்க இப்டி இருந்தா தா வாது குறையு எந்த டைமு போட்டுட்டே இருந்தா எப்டி
ஆ சேரி சேரி சேரி
ஆமா நாங்க வந்து இருக்கறது நாங்க சாப் டுப்போ அவங்க வந்து கண்டிப்பா ஒரு கொழம்பு இருக்கணு ஒரு காய் இருக்கணு புரோடீன் இருக்கணு ஃபைபர் இருக்கணு சா ப்பா தெரியு எங்களுக்கு அதுதா ஐய்யோ கடவுளேன்று இருக்கும்
உம் உம்
இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா நாட்ல இருந்து நேம் மாறிடும்
ஆ ஆனா அவங்க வந்து சமைக்கும் போதே ஏன் உங்களுக்கு சேத்தே சமச்சு வச்சிட்லா இல்ல தனியா
இல்ல அதெல்லா பண்ண மாட்டாங்க நா இவங்க பசங்க பிறந்த கப்ப இருந்தே வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நாங்க நைட் ஃபுல்லா தூக்கவே மாட்டோ அப்ப வந்து பகல்லையுமே எதிர்பாக் க ஆரம்பிச்சாங்க பகல்லயுமே வேலை பாக்கணும் வெளிலயே இருக்கணுனு நாங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்போ முடியாது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வேலை பாக்குற அதனாலதா இவ வந்து வெளில வரதில்ல அப்பநம்ப இனிமே வேலை பாக்கறத நிறுத்திட்டோன ஆட்டோமேட்டிக்கா சமைக்கிறதுக்காக வெளில வரட்டும் சொல்லிட்டு அப்டி பண்ண ஆரம்பிச்ட்டாங்க அப்போ நைட்ஃபுல்லா நா தூங்க மாட்டோ அப்ப என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க வந்து பசிக்கும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா பசிக்கும் ஆனா எங்களுக்கு பசிக்கவே இல்லன்னு சொல்லி பொய் சொல்லி உள்ளயே இருந்துக்குவோ ஏன்னா என்ன பண்றது சுத்தமா முடியாது நைட்டு ஃபுல்லா நாங்க முழிச்சிருப்போ அவன அஞ்சு மணி ஆறு மணிக்கு தா தூங்க வெப்போ அவங்க வந்து நா ஆரைக்கெல்லா வந்து கோலம் போட வர்றேன்னு எதிர்பாப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியு நைட்டு் ஃபுல்லா முடிச்சிருக்கோன்னு பண்ணா நீங்க சாலிட் ஃபுட் குடுக்கணு நீங்க டாக்டர் பேச்ச கேட்டு கொழந்த வளத்தறீங்கன்னா அப்படிதா இருக்கும் எங்க பேச்சை கேட்டு கொழந்தை வளத்தீங்ன்னா இப்படி இருக்காது அப்டின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க இப்டியே ஆயி ஆயி அதுக்கடுத்து அவங்க வந்து சமைக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு சமைச்சுக்குவாங்க ஆனா நாங்க எங்களுக்கு சமைச்சுக்குவோ
உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காரு
ஆமா இல்லாட்டி வாழ முடியுமா இங்க நீங்க வேற
ஆ அதே தா அதே தா எனக்கு க்கும் அதே கஷ்டமா தா போய்கிட்டு இருக்கு என்னதா பண்றது அப்டின்ற மாறி எனக்கு அங்க அந்த அது இல்லாதனால தா பிரச்சனையே வந்துகிட்டு இருக் கு முடியில இப்ப நா ரொம் ப நாளாவே வந்து தனியா தா இருக்க உம் அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து யு எஸ் ல இருந்தாங்க ஒரு அ ஒரு ஆறு வருஷமா அதனால அவ அவங்க அங்க இருந்ததுனால எனக்கு இருந்த நா என் மாமியார் கூட நானும் என் பொண்ணும் இருந்தோ ஆனா எனக்கு ஒரு சமயத்துல வந்து சரி வரல ஐய்யோ என்னடா இது அப்படியவே இருக்கே முடியல ஒரு ஒரு டைம்ல ஒரு ப்ரஷர் வந்து வெளிய வந்துட்டே அந்த அங்க வீ்ட்ல இல்லாம தனியா குடுத்தனம் வந்துட்ட நானு ய பொண்ணு வீட்ல ஒருத்தவுங்க ஒரு சர்வன்ட் அக்கா மட்டு என் கூடவே இருக்கிற மாறி பாத்துடடே அப்படிதா எங்க அப்பா அம்மா வந்து சரியானவங்க இருக்கட்டு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற மாறி வச்சுட்டாங்க இப்ப இவர் வந்துட்டாரு அது நா ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அ வீட்லயே வந்து ரிமோட்டா ஒர்க் பண்ணிட் இருக்கே ஆ பாத்தீங்கன்னா எனக்கு இப்பவு வந்து அந்த அக்கா இருக்காங்க தா ஏனா என்னால வந்து வேலையியு பாத்து ட்டு அ சமையல் வேலையையு பாத்துகுட்டு ம்
கம்ஃபர்ட் ஜூன்ல இருக்கிறதுக்காகதா இப்டி கஷ்டப்பட்டு வேல பாக்கறது. அது சேத்து வெச்சு என்ன பண்றது அது வந்து
நா வந்து என்ன சொல்றன்னா நாந்தா அவுங்குளுக்கு சம்பளோ குடுக்குறே நாந்தா எல்லாமே பண்றே. இப்ப அவுங்குளுக்கு என்ன பிரச்சனையா இருக்குதா நீதா வந்து சமைச்சி போடணு எ புள்ளைக்கி என்ன வேற யாரு வந்து செய்யக்கூடாது உனக்கென்ன சமையல் தேவை எல்லா செஞ்சு வெக்கிறதுக்கு இருக்காங்க நீ எதுக்கு எனக்கு ஆடர் பண்றாய்ங்க வந்து நாந்தா செய்யணு அப்படினிட்டு ஏனா இவளப் கெள ப்பி நா காலைல அனுப்பிட்டே அப்டினா எட் மணிக்லா இவுளுக்கு பஸ்சு வந்துரு காலைலியே எழுந்து நா கொஞ்சோ ஸ் சமையல் அவுளுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சு அனுப்பிடு அந்த எட்டு மணிக்கு அப்புறம் பாத்திங்க அப்டின்னா நா ஒம்போது மணிக்லா வேலைல உக்காந்துருவே ஒம்போது மணிக்கு உக்கா ந்தனா ஆறு மணி வரைக்குமே எனக்கு வேல இருக்கு. எனக்கு மதியோ அந்த சாப்பாடு சாப்பறதே அதுவே எனக்கு பெரிய இதுவா இருக்கு ஏனா அந்த ஒரு அர மண் நேர த்த அரை மண் நேரக்கூட டைம் இருக்காது ஏனா வேல அவ்ளோ டைட்டா இருக்றதுனால அ போயிட்ருக்கு. ஆனா அவுங்க எப்பிடினா நாந்தா எல்லாமே செய்ணு நாந்தா எல்லாமே செய்ணு என்ன நா செய்யணு நா செய்யணு இத்தன வயசு ஆயிருக்கு ஆறு வருஷமா வெளிய இருந்திருக்காரு. அப்பல்லா வந்து அங்க யாரு வந்து செஞ்சா எனக்கு இப்பிடிதா இருக்கு. சேரி போவுட்டு இவுங்க இப்ப என்னன்னா இதெல்லாம் பாத்துட்டு இவுங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து தனியா இருக்க தேவல நீ வந்து இங்கதா குடும்பத்தோட ஒன்னா இருந்தாதா நீ இருக்கலா. அப்டின்ற மாரி எல்லா வருது என்னடா இது நமக்கு வந்த ஸ் சோதன அப்டின்ற மாரி இருக்கு என்னால அவுங்க கூட கண்டிப்பா ஒன்னா இருக்க முடியாது ஏனா நமக்கு வந்து செட்டாகலன்தா நம்ப அத விட்டு வெளியே வந்துருக்கோ.
ஆமா நாங்குளு அப்டிதா போயிட்டு திரும்ப வந்து மாட்டிட்டோ. நம்ம வந்து இல்ல நம்ம ஒ ருதடவ வந்து அந்த நம்ம தனியாருந்த அந்த லைஃப் ஸ்டைல்குள்ள பழகிட்டோன் வெச்சுக்கோங்களே திரும்ப ஜாயின்டு ஆக றது வந்து ரொம்பொ ரொம்பொ கஷ்டோ. அந்த மொதொ இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து வராது ஏனா எ நாங்கப் பிடிதா மாட்னது. நம்ம நம்மளோட கம்ஃபட்ஜுன் அதுக்குள்ள போயிட்டோன்னாலே வெளில வரது கஷ்டந்தா.
கண்டிப்பா கண்டிப்பா ம்.
ம் சரிங்க தோழி நன்றி நம்ம அப்பறமா பேசலா ம்.